இருக்குங்க இப்ப இந்த சமூகத்துல ஆ நலமா இருக்கன் ம் நீங்க நலமா இருக்கீங்ளா
ம் ம் நலமா இருக்கன் சாப்புட்டீங்ளா
சாப்டன் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டன்
கண்டிப்பா இப்ப இந்த இப்போ ஒரு கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா இந்த கோடைக்காலம் இது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க இப்ப ஏன்னா நான் இந்த வருஷம் தான் ரொம்ப அதிகமா இந்த வெயில்யிடும் தாக்கத்த வந்து நான் ரொம்ப அதிகமா பாக்குறன் ஆ அது ஏன் இப்படி என்ன ரீசன் ஏ நீங்க எதனால வந்து இப்ப இப்ப இந்த கோடை காலத்துல வந்து ஏன்னா பர்ஸ்ட்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு அடிக்கிற வெயில் இப்ப காலையில எட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் அடிக்குது ஆ எப்ப எட்டு ஒம்பது மணிக்கு தான் எழுந்து வெளியே வரணு வச்சுக்கோங்களேன் வந்து வெளியே ஏந்து வெளியே வீட்டு விட்டு வெளியே வரப்ப ஆ எதோ பன்னெண்டு மணி அடிக்கிற மாரி ஒரு நான் திரும்ப டைம் வந்து பாப்பன் மணி என்ன தான் ஆகுது நம்ம ஒருவேள ரொம்ப லேட்டா எழுந்துட்டமான்ற மார்லாம் நானு பாக்குறன் அது மாரி அதனால வீட்டுல இப்ப என்ன பண்றாங்க ஏதாவது ஒரு நெல்லிக்கா ஜூஸ்சு இல்ல அந்த மாதிரி ஏதாவது இந்த கூ கூழ் கொடுப்பாங்க அப்பல்லாம் ஆ அது மாரி தயிரு இந்த மாதிரில்லாம் சாப்பிடதான் இருக்கு ஏன்னா இந்த இட்லி தோச இதெல்லாம் சாப்பிடவே எனக்கு தோணமாட்டுகூது ஆமா இது மாதிரி இந்த வெயில நீங்க எப்டி சமாளிக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
நீங்க வந்துட்டு மொதல்ல இந்த காலையில நீங்க எழுந்திருக்கீங்களா வந்துட்டு நீங்க வெயிலுக்கான் வந்துட்டு பாத்தா இந்த பாதாம் பிசுன் ஒன் இருக்கோம் அது வந்து எதுல இருந்து எடுப் ப்பாங்கன்னா பாதாம் மரத்துல இருந்து எடுப்பாங்க நீங்க வந்து ட்டு அந்த அத வந்துட்டு அது எப்டி இருக்கோனா அந்த பணங்கற்கண்டு மாதிரி இருக்கும் நீங்க அத வந்துட்டு ட்டு அதுல ரொம்ப வேணா அந்த ஒரு ரெண்டு அந்த ரெண்டு கல் மாரி இருக்கும் அத வந்துட்டு நீங்க நைட்டு ஃபுல்லா நீங்க நைட்டு முழுவதும் வந்து நீங்க தண்ணியில வந்து அத ஊற வெச்சுட்டு காலைல வந்துட்டு நீங்க தண்ணில கலந்து குடிக்கலாம் இல்ல பால் இல்ல வந்துட்டு நீங்க வேற ஏதாவது அந்த குளிர் பாவனம் அதாவது நம்ப வீட்ல செய்றது நம்ப கடையில விக்கிறது அது எல்லாம் சாப்பிடக்க கூடாது வீட்ல செய்ய அத வந்து நீங்க க
எனக்கு அதுல ஒரு சந்தேகம் அந்த பாதாம் பிச்சன வந்து இ வந்து ஒரு நாள் நான் ஊற வச்சு மொத்தமா அத டெய்லியும் சும்மா ப்ரிஜிலா வெச்சிட்டு கொஞ்ச கொஞ்சமா எடுத்த
அது அப்படி சாப்புட கூடாது அல்ல இல்ல அப்டி ஆ அப்டி சாப்டக் கூடாது நீங்க வந்து அதுல எல்லாம் ஒரு ரெண்டு நீ ஊற வச்சு ரெண்டு ஊற வக்கிறீங்கனாலே அதுவே வந்து ஒரு அ கண்ணாடி கோலையில வந்து நீங்க அது ஒரு முழுவதும் வந்துரும் அப்பனா வந்துட்டு நீங்க அதுல ரெண்டு ஊற வெச்சா போதும் அது வந்துட்டு நீங்க பால் வந்துட்டு அப்றோம் அத மாரியெ அந்த மாதிரி வீட்டுல செய்ற குளிர்பானம் அந்த மாதிரி டிலருந்து நீங்க கலந்து குடிக்கலா அப்புறோ வந்துட்டு அப் நம்ம எல்லாருக்குமே தெரியு இந்த மோரு மோரு அது குடிக்கலா அப்பறோ அந்த இதுருக் கு பாத்தீங்களா அந் கத்தாலேன்னு சொல்லுவோம்ல அத வந்துட் ட்டு ஆ ஆமா அத வந்துட்டு அந்த மேல உள்ள தோல மட்டு எடுத்துட்டு அது நல்லா ஒ ம் மிக்சியில போட்டு நல்லா இது பண்ணிட்டு அத நம்ம குடிக்கலா அதுல மோர் கலந்துக்கோங்க மோர் கலந்துட்டு உப்பு போட்டுக்கிட்டீங்ன்னா அது அது கசப்பு தெரியாது அது வந்து அதுவு ரொம்ப குளிர்ச்சி நீங்க இதெல்லா வந்து ஒரு தினமும் எடுத்துக்கணுன்னு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா கூட போது அந்த மாதிரி அதுக்கப்புறோ வந்துட்டு இன்னொன்னு வந்து இந்த ம் சப்ஜான்னு ஒன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு விதை ஆ அதையு வந்துட்டு நம்ப அ அதே மேரி நைட்டு தண்ணியில போட்டு நம்ப ஊற வெச்சு அதையு குடிக்கலா அதுவு வந்து குளிர்ச்சிக்கி அதுக்கப்புறோ நீங்க இப்போ நீங்க மோர் குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க அதுல வந்து இந்த சுண்டைக் க்காய் இருக்குல்ல அத வந்துட்டு நீங்க அதே மேரி அந்த மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு மோர் கலந்து அத குடிச்சீங்ன்னா அதுவு வந்துட்டு
சுண்டக்காய்னா இந்த ரவுண்டா உருண்டையா இருக்கும அதான சொல்றீங்க
ஆ அதுதா அதுதா அது வந்துட் டு அது வந்து ரொம்ப அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது அவ்ளோ கசப்பா இருக்குங்கதுனால அது யாரு எடுத்துக்குறது இல்ல
ஃபஸ்ட்லா அம்மா வந்து வீட்ல கொழம்பு வைப்பாங்க சுண்டைக்கா கொழம்புன்ட்டு வெப்பங்க இப்பலா அந்த மாரி வைக்கவே மாட்றாங்க அதெல்லா நா சின்ன வயசா இருக்கச் சொல்ல வச்சிருக்காங்க
ம் ம் அதுதா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இப்ப ஒண்ணுல்ல வெங்காயோ தக்காளி அதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல அந்த சுண்டக்காவ போட்டு நல்லா வதக்கிட்டு அப் கொஞ்சமா மெளகத்தூள் மஞ்சு தூள்லா போட்டு செஞ்சாலே அதுல அந்த கசப்பு தெரியாது அப்புறோ வந்துட்டு நீங்க வந்து இந்த நெல்லிக்காய் சொன்னீங்களா நெல்லிக் க்கியா வந்துட்டு காலையில வந்துட்டு இந்த பீட்ரூட் இருக்கா பீட்ரூட் நெல்லிக்கா அப்புறோ கொஞ்சோண்டு இஞ்சி கருவப்புள்ளருந்தா கருவப்புள்ள போட்டுங்க
பீட்ரூட் மட்டு ரெ பீட்ரூட் மட்டு டெய் அதையு எடுத்துக்குறே டெயிலியு அது பீட்ரூட் ஒட்டர் கொஞ்சோ எடுத்துப்பே அ நெல்லிக்காய் அது பாதி எடுத்துப்பே அது பீட்
ம்
ஹீமோ குளோமின் கோச பீட்ரூட் கொஞ்சோ எடுத்துக்கிறே நடுவுல கொஞ்சனால அதையு இப்போ ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சி எனக்கு டெய்லியுமே அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சி
எனக்குமே அதேதா அது எனக்கு அதே அ அந்த ஒடம்புல ரத்த இல்ல அப்புடின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில வந்துட்டு மருத்துவர் வந்து சொன்னதுனால நா வந்து அத எடுத்துக்க ஆரம்பிச்சே நானு அத அப்ப வந்து இப்ப வந்து தினமு நானு அது எடுத்துக்குறே
ரத்தோ இல்லனா அப்ப நீங்க அந்த செவரொட்டி இருக்கு இந்த ஆட்டுக்கறில நான்வெஜ்ஜு சாப்புடுவீங்கல அது எடுத்துக்கோங்க அது ரொம்பவே அது ரொம்பவே நல்லது இந்த ஆட்டுக்கறி ரத்த என்ன நூறுபா இல்ல எரநூறுபா சொல்லுவாங்க வாரத் வாரத்துல ஒரு நாள் செவரொட்டின் கேட்டா தருவாங்க அத எடுத்திட்டீங்னா அது உன்னுமே அது இத விட ரொம்ப நல்லதுன்ற மாரி சொல்லுவாங்க நா கொஞ்ச நாள் எடுத்து அதையுமே ஒரு ரெண்டு மா ரெண்டு மாச எடுத்துக்கிட்டே ஒடம்புற ரத்தமில்லனு இல்ல இது சும்மா ஒரு மாரி டயர்ட்னஸ்ஸா இருக்குன்ற மாரி எடுத்துக்கிட்டே அ ஒ ஒர்க்
ஆ சோர்வா இருக்குறதுனால நீங்க எடுத்துக்கிட்டீங்களா சேரி ஆ ஆ அப்பற வந்துட்டு ம் அதுதா அந்த அ நம்ம வந்து பீட்ரூட் வந்துட் நம்ப அதுக்காக மட்டுன் இல்ல இப்ப நெல்லிக்கா அதுல நீங்க நெல்லிக்கா வேற போட்டுக்குறீங்களா அது வந்துட்டு என்னென்ன பண்ணுனா நீங்க காலைல வந்துட்டு அந்த தேநீர் குடிக்கிறீங்களா அத தேநீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி இத குடிக்கணு இத குடிச்சிட்டு நீங்க ஒன்னுல்ல ஒரு ஒரு வார நீங்க வந்து தொடர்ந்து அத நீங்க குடிச்சி பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு இது மாற்றம் தெரியு என்னென்னா அம் முடி வந்து நல்லாருக்கு அதே மாரி நமக்கு நம்ம முகமு கொஞ்ச தெளிவா தெரியு அது மாதிரி அது நல்லா மாற்றம் தெரியு நம்ப இப்ப அடிக்கடி நம்ப சோர்வு ஆகுறோல அந்த சோர்வு அதெல்லா இருக்காது அதே மாரி நீங்க இது வந்துட்டு நம்ப வந்து தினமும் எடுத்துக்கலா ஆனா இந்த நெல்லிக்காதா ம் நமக்கு அந் அப்பப்பதா கெடைக்கு அதனால நீங்க அது கெடைக்கும் போது எடுத்துங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல மத்தபடி இந்த நீங்க வந்து இந்த இந்த பீட்ரூட் வந்து தினமுமே எடுத்துக்குங்க
பீட்ரூட் தெனமுதா எடுத்துட்ருக்க அது அத என்ன பண்ணுவேனா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஃப்ரிட்ஜில அரச்சி இந்த ஐஸ் கியூபா போட்டு வெச்சுப்பே அதை அத எது த்துப்பே அது ஏனா அது டெய்லியுமே அது ரொம்ப வேல வாங்குது அது இந்த ம் சிவல்ல போட்டு சீவி அதுக்கப்பற மிக்சீல போட்டு
ம்
அத அரைச்சி அதுக்கப்பற அத வடிகட்டி அத எடுக்குறதுக்குள்ள ரொம்ப இதுவாய்டுது அம்மா திட் திட்ட ஆரம்மிச்சுட்டாங்க அதுக்கப்பற நானா சேரி வாரத்துல ஒரு நாள் இது மாரி பண்ணுவோன்ட்டு அப்றோ வாரத்துல ஒரு நாள் அத மட்டு பண்ணுவே நானே ஒக்காந்து
அதே மாரி இந்த எலுமிச்ச பழ இருக்குல்ல அதுல வந்து அத நல்லா புழிஞ்சிட்டு அதுல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு குடிங்க அதாவ்து இனிப்பு சேக்காம அதுவு நல்லது
கண்டிப்பா அது மாரி இப்ப அந்த கொடை காலத்துல உன்னு பாத்தீங்கனா அப்பந்த வ பசங்க வந் அது இந்த சாதாரணமாவே இப்ப அதுலா பெருசா யாரு எந்த கேமு வந்து வெளாட்றதில்ல எந்த ஒரு விளையாட்டுமே ஃபஸ்ட்லா வந்து பாத்தீங்கனா அ அப்பலா இந்த பம்பர அதுலா வெளாடுவாங்கல இப்பலா வந்து யாரு இந்த வெயில்ல வந்து வெளி சும்மா வரமாட்டறாங் வேன்னா நாம சும்மா அந்த ஒம்பது மணிக்கு போய் நா நிக்கறப்பவே அந்த வெயிலோடைய தாக்கோ ரொம்ப அதிகமா இரு ப்ப எங்க அப்பா எங்க தாத்தாலா பாத்தீங்னா அந்த கொல்லைலலா வேல செய்வாங்க கொல்லைல வ அதுக்குலா பொறுப்பா போவோ அவுங் இப்பல்லா யோசிச்சி பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே ஒரு சிரமமா இருக்கு என்னடா இது நம்மளா நிக்க கூட வந்து முடிய்ல அவுங்க எப்டி இந்தேல்லா செய்றாங்க இன்னுந்த
அவங்கள அப்போ வந்து விட்டு அ அப்ப வந்து அவங்க உணவு வந்து அந்த மாரி இருந்துச்சு கால எந்திச்சவொன்னே நம்மள மாரி அந்த தேநீர் குடிக்கிறது அதெல்லா இல்லாம அந்த பழைய சாதம் சாப்பிடுறது அ அந்த மாரி ம்
கூழ் தா குடிப்பாங்க காலைல கூழ் தா குடிப்பாங்க காலைல மதியமு ஆ அனால அவுங்க ஆனா அதுக்கு குல்ல அவுங்க ஒடம்பும் அதுக்கு ஏற்ற மாரி நல்லா ஒரு உறு உறுதியா இருக்குற மாரி இருக்கு
ம் ம்
அவுங் வயசுக்கு அவங்க ஒடம்புக்கு சம்மந்தமே இல்லாத மாரிதா இருக்கு அப்போ தா தாத்தால்லா அவ்ருமே அப்டிதா
ம் அவுங்க பாக்குற வேலயு அந்த மாரி அதாது இப்ப நம்ப வந்துட்டு இப்பல்லா எ அவ்ளோவா ஒரு ஒரு கடினமான வேல பாக்குறதில்ல அவுங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கடினமான வேல பாத்தாங்க அதே மாரி அவுங்க உணவு சரிவிகிதமா எடுத்துக்கிட்டாங்க நெறைய கஞ்சி கூழ் குடிக்கிறது அந்த மாரி அவ்ங்க எடுத்துக்குட்டாங்க ஆனா நம்ப வந்துட்டு அந்த மாரி எல்லா சாப்பறது இல்ல இந்த பிரியாணி அந்த மாரிதா நம்மளு எடுத்துக்குறோ இது வந்துட்டு நம்ம வந்து யாரையு சொல்ல முடியாது ஏனா இது இப்ப எய் இந்த மாரி மாறிடுச்சிங்கிறப்போ இப்ப நம்பளு அந்த அப்டி மாறிட்டோ அதே மாரி நம்ப வந்துட்டு இப்போ அவுங்க வந்து அந்த ரொம்ப ம் கடின உழைப்பு பண்றது வந்து அவுங்களுக்கு உடற்பயிற்சி மாரி ஆகிடுது அதனால அவுங்கள இன்னு ஒரு அறுவது வய்சுல கூட அவுங்க வந்து ஒரு ஒரு வலிமையா இருக்காங்க ஆனா நம்ப வந்துட்டு ஒரு ஒரு இருவது வய்சு தா ஆவுது அதுக்குள்ளயே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன வேல கூட செய்ய முடில அப்புன்னு சோந்து சோந்து போயிறாங்க ஏ அதனால நம்ப வந்து இது வந்துட்டு தவிர்கிற தவிர்க்கறது வந்து நம்ப டெய்லியு இந்த உடற்பயிற்சி வேணா செய்யலா நம்ம காலை நமக்குன்னு ஒரு நேர ஒதுக்கிக்கலா காலைல அஞ்சு டூ ஆறு அப்டி ஒதுக்கிக்கிட்டு டெய்லியு உடற்பயிற்சி செஞ்சோம்னா நமக்கு அது ரொம்ப நல்லது
அது ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னடி அது பண்ணிட்டுதா இருந்தே டெய்லியு ஒரு காலைல ஒரு அர மணி நேரோ அது அப்றோ எதோ சோம்பேரித்தனம் அதிகமாயிருச்சா இல்ல அது என்னன் தெர்லயே இப்பல்லா அந்த அளவுக்கு ஃபன் பண்றது பண்றதில்ல திரும்ப நெனைப்பே திடீர்னு இப்ப நெனச்சாவ தீடீர்னு ஒரு மாசொ அ வாக்கிங் மாரி அதா ஓ ரோட்ல போயிட்டு ஓட ஆரம்பிப்பே அந்த இ ஈ சி ஆர் ரோடுன் சொல்வாங்க அத போய் டெய்லி ஓடிட்டு இருப்ப ஒரு ஓரமா அப்றோ ஒரு மாசோங் கயிச்சு அப்றோ ஒரு மாசோ கழிச்சு அப்றோ திரும்ப ச அப்றோ திரும்ப ஒரு சோம்பேறித்தனோ வந்துரு எங்க டா எழுந்து போறதுன்ற மாரி அ அது ஏனா இப்ப இந்த ஒரு கோடை காலத்துல போய்டுவோ கோடை காலத்துல இந்த ஜூன்ல இருந்து ஒரு மூணு மாசோ போவோ இப்ப இந்த அடுத்து அடுத்து ஒரு ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா மழை மழை டைம் அந்த மழ டைம் வந்தாலே அந்த அப்டியே சொதப்பிடடு மழை வந்து தண்ணி அதா மழ பெய்யு அது அப்டியே விட்டுர்றது அப்டியே விட்டர்றதா இருக்குது அத திரும்ப நம்ப தொடர முடில அது ரெம்ப இது மாரி தொடர்றது ரொம்ப கஷ்டமா இருக்
நன்றி தோழர் உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி
நன்றி